ஹலோ
லோ ஆ கேக்குது சார் சொல்லுங்க சார் விட்ருக்கீங்க
நல்லா இருக்க சார் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க சார் ஆ சாப் டேங்க சார் நீங்க சார் ஆ வா்கிலாதா சார் இருக்கே நீங்க
நா இன்னைக்கு போலங்க சார் வீட்டு்லதா இருக்கே
ஆ இருக் நா ஒரு பிரைவேட் கம்பெனில சர்வீஸ் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்ருக்கே இப்போ நா சைட்ல இருக்கே நா நா நாக்பூர்ல இருக்கே நா நீங்க சார் நீங்க ஆமாங்க சார் நார்த் மகாராஷ் த
ஆ நாக்பூர் தெரியு சார்
நீங்க சார் நீங்க என்ன ஒர்க் பண்ணுரீங்க
கோட்ரஸ் தோட சரி பசங்க இன்னக்கி மண்த் பெயண்டிங் கான்ட்ரேக்ட்
பெயிண்டிங் கான்ட்ராக்ட்டா ஓகே ஓகே ஆ எப்டி ஆ
ஒரு ரிண்டு சைஸ்ட் போயிட்டு இருக்கு கு இன்னைக்க்கு பசங்க லீவ் சரி நானு கொ சென்னை வரியு வந்தே ஹாஸ்பிட்டல் விஷயமா அதனால சார் இன்னைக்கு லீவ் ஆயிடுச்சு சார்
ஆ அது மண்டேனா ஒரு மாரிதா இருக்கு அப்டிதானே எல்லா ஊர்லயு மண்டேனா அப்டித்தான் ஒரு மாரிதா இருக்கு வர மாட்டாங்க லேபர்ஸைடு
அ சாட்டர்டே சாலரி வாங்கினாங்கனா அந்த லீவு
நா வந்துட்டு கோயமுத்தூர் சைடு திருப்பூர் வந்து திருப்பூர்ல்லலா சொல்லுவாங்க மண்டே சின்ன ஞாயிற்றுக்கெழம ஆமா அது மாதிரதா எல்லாத்த சரி சார் எப்டி போயிட்டு இருக்கு ஜாப்ல இதுவெல்லா கான்ட்ராக்ட்ஸ் எல்லா பரவாயில்லயா
லாம் பரவாயில்ல உங்களோட ஒர்க் சார் பரவாயில்லலைங்ளா எப்ப சார் மந்திலி ஒன்ஸ் வீட்டுக்கு வருவீங்களா இல்ல வீக் வீக்லி ஒன்ஷா
அப்டி இல்ல சார் சைட் எனக்கு முடியும் போது எனக்கு இப்ப மிஷின் இன்ஸ்டாலேஷன் எப்ப முடியுது ரெண்டு நாள் முடிச்சாலும் வந்துடலாம் ஒரு மாசம் முடிச்சாலும் வந்துடலாம் அது மிஷினை பொறுத்து மாறு சின்ன மிஷினா இருந்தா சீக்கிரம் அது பாத்தீங்கனா இது வந்து பேக்கிங் மிஷினரிஸுங்க சார்
ப்போ வந்த
ரப்பர் ஓஸ் மேனுஃபேக்சரிங் பண்றது இந்த வீட்ல நீங்க சிலிண்டருக்கெல்லா ஓஸ் யூஸ் பண்ண பண்றீங்க பாத்தீங்ளா அந்த ஓஸ் இது மாரியா அந்த மாதிரி நெறய நெறயா ப்ராடக்ட் காருக்கு யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி ஓசு நெறய எடத்துக்கு மாரி மாறு ஒரே மாரி இருக்கு இருக்காது அந்த ஓச பண்றவங்களுக்கு அங்க நாங்க மிஷின் பண்றோம் அது பெரிய மார்க்கெட் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு மார்கெட் பெரிய மார்க்கெட் அது பிளான்ட் இல்ல மிஷினறிய ரெடி பண்ணி குடுக்குறது இப்ப ஓஸஸ மேனுவேக்சரிங் பண்ணோனா நீங்க அது வந்து நெறய மிஷின் இன்ட்டர்ஃபியரா ஒரு மிஷின் அந்த ஓச பண்ணிட முடியாது அந்த ஒரு மிஷின் ஒரு முக்கியமான ரெண்டு மூனு ஆ ஆமா நாங்க வந்து அத ராப்பிங்னு சொல்வோ ராப்பிங் அன்ராப்பிங் சொல்லுவோ பிரைடிங்ன்னு சொல்லுவோ உள்ள ஒரு கம்பி இருக்கு நல்லா கவனிச்சீங்கனா கம்பி வந்து சும்மா சுத்த உத்தரதில் அது வந்து ஜட பின்ற மாரி பின்னுவாங்க ஆ ஆ அந்த கம்பிய அந்த கம்பிய பண்ற மிஷின் நாங்க பண்றோ பிண்றத கம்பிய பிண்றத நாங்க பண்றோ மிஷின் பண்றாங்க சிஎன் சி இல்ல பிரைடிங்னு சொல்லுவாங்க அது அப்படியே ஒரு மாதிரி சுற்றி சுற்றி பிரைடிங் மிஷின்ஸ் அது அந்த மாதிரி மிஷின்ஸ் நிறையா பண்ணுறோம் அந்த மிஷின் பிரைடிங் பண்றதுனாலதான் உள்ள இருக்கிற அந்த காத்து வந்து எந்த அளவுக்கு வெளியில போகாம சீலபலா இருக்கிறது அதுதான் முடி பண்ணுறது அது உள்ள என்ன போகுதுன்னு போற பொறுத்து அதுக்குள்ள ஆயில் போச்சுன்னா அதுக்கு அந்த மாதிரி அதோட ஸ்ட்ரென்தனிங்பண்ணணும் கேஸ் போனா ஒரு ஸ்ட்ரென்தனிங்பண்ணணும் வாட்டர் போன அதுக்கு ஸ்ட்ரென்தனிங்பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைட்டிங் பண்ணனும்
ஆமா அது ஈட்டுக்கு ஏத்த மாதிரி அத ரெடி பண்ணுவீங்க ஆமா
எல்ஸ் வேற அது நெட்டிங்னு சொல்லுவாங்க
ஆமா சார் ஆமா அது வெளியிலயுமே டெம்பரான ஸ்டீல் மாதிரி
ஆ ஸ்டீல் அது ஆமா சிலர் ஸ்டீல் பண்ணுவாங்க சிலது வந்து தானே பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் வந்து ஸ்டீல் இருக்குன்னு சொல்ல முடியாது பெரும்பாலும் அந்த மாதிரி கார்பரேட்டர் ஓஸ்லாம் வந்து உள்ளே வந்து கம்பி இருக்கு ஒன்னும் கம்பியந்த சின்னக் கம்பியா இருக்கும் இல்லைன்னா வந்து நூலா இருக்கும் ல்ல அதுலயும் எலக்ட்ரான் லாம் சொல்லுவாங்க அதுலாம் இருக்கு ஆமாம் அ ஆமாம் அந்த மாதிரிஇந்த மாதிரி மிஷன்ஸ் லாம் பண்றோம் பேக்கிங் மிஷன்ஸ் கண்ல பார்த்து இருக்கீங்க தானே பலட்ட ராப் பண்றது இப்ப உம் உம் இன்னொரு டைப் மிஷின் எல்லாம் இருக்கு இதே வந்து இங்க இந்த பிலிம் இருக்க ஸ்டெச்லி கேள்விப்பட்ரு கிங்க பேப்பர் வச்சு பிலிம் வச்சு சுத்துவாங்க தெரியுமா அது அந்த மிஷின் வந்து மிஷின் எந்த ஏரியா பண்றோம் அது வந்து நீங்க கையில சுத்தி அந்த மிஷினே பண்ணு அந்த மாரி மிஷின்ஸ் நெறையா பண்ணிகிட்டுருக்கோ அதுக்கு இன்சுலேஷன் சர்வீஸ் அந்த மாரிக்கு வருவாங்க சார்
இப் ச்ச இப்ப சைட் நாக்பூர்ல போயிட்டு இருக்கங்களா சார்
ஆமாங்க சார் ஒரு பிஃப்டீன் டேஸ் ஆயிச்சு முடிய ஸ்டேஜ் இருக்கு ஒ ஆர் டூ டேஸ்ல எனக்ஒர்க் நா ஒருத்தன் தா சார் தம ஒருத்த தா எங்க போனாலு ஒரு சார் நா ஒரு நாலஞ்சு கண்ட்ரிக்கு போயிருக்கே
அ சார் அசம்புள் அசம்புள் மட்டு பண்ணிட்டு அவங்களுக்கு டெமோ காமிச் தொந்தரவ்
ஆமா அசம்புள் பண்ணிட்டு சொல்லி குடுத்து டெமோக் ஆமா டெமோ காமிச்சுட்டு சொல்லி குடுத்துட்டு எப்டி அ சர்வீஸ் அட்டன் பண்ணு அது ஒன்னு இல்ல பேராச்சனா அதுக்கும் போவோ இந்த மிஷின் குடுத்தது அங்கேயே ஆள் இருப்பாங்கள பேட்ரிக்குள்ளா சொல்ற செஞ்சாவே எனக்கு தெரியு விஷ தெரியு இப்ப நீங்க நாலு பேர் தூக்குன் அது கால ட்ருவாங்க இந்த போல்ட்டா மாட்டு கல்ட் ஆமா ந எலக்டிரிக்கல் இன்ஜீனியர்
நானு ட்ரிபிலி தா படுச் சே அதா இல்ல அதுன் தனி கோர்ஸ் எதுனா இல்ல மிஷ்
அதெல்லா இல்ல சார் எலக்ட்ரிக்கல் நா எலக்ட்ரிக்கல் சைடு நா அந்த எலக்ட்ரிக்கல் பேனலே பண்ணுவே நானு நா எப்டின்னா அந்த அந்த ஆமா அந்த பெரிய பேனலே பண்ணுவே நா பண்றது வந்து பவர் பேனல்ஸ் கெரடையாது நாம கண்ட்ரோல் பேனல் கிஷ்ஷிரியக்க இது கண்ட்ரோல் பண்ற பேனல் பண்ணுவோ அது இல்லாமல் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க சர்க்கியூட்டாலா போடுவாங்க சர்க்கியூடலா போட்டு பேனல் பண்ணுவோ அதில் வந்து எம் சி பி கான்ட்ராக்ட்ஸ் கான்ட்ராக்ட்ரு அப்பறம் புஷ்பட்டன்ஸ் அப்புறம் வந்து ப்ரோக்ராமு பண்ணுவா பி எல் சி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அந்த ப்ரோகிராம் கான ஹெல்ப் பண்ணுவ அப்பறம் டரைவ்ஸு மோட்டார்ஸு அத எலக்ட்ரிகலா ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வந்துட்டு அ இங்கே வந்து மிஸ்டலேஷனில் நா ரெண்டு பாக்கணு நா இப்போ பேசிக்காக எலக்ட்ரக்கலாக இருந்தாலு மெக்கானிக்கல் வேலையும் பாக்கணு மிஷின் அவ ரெண்டு பேத்த அனுப்ப மாட் ரொம்ப பெரிய மிஷனா ரெண்பத் அனுபுவாங்க ஓரளவுக்கு ஏனா மேனேஜ் பண்ண முடியுனா நா மட்டுதா தனியா வருவே
பரவால்லிங்களா சேல்ரி சேல்ரி எல்லா
ஆ ஓரவுக்கு பரவால சார் ரொம்ப இதெல்லா இல்ல சா சைட்டுக்கு வந்தாலு கொஞ்சோ தப்பிச்சுக்குவே எல்லமே அவுங்களே குடுப்பாங்க சார் சைட்டு எல்லாமே கம்பெனி குடுக்கமாட்டாங்க வந்துட்டு போகறது சாப்பாடு அ ஹோட்டல்ஸ் குடுத்துருவாங்க ஹோட்டல்ல தங்கிக்கலா காலையில வா காரு வரும் சாயந்திரம் காரு வந்து
பரவாயில்ல அப்பிடின்னா நல்லதுதா நல்லா
மேலே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போய் இங்க இருக்குபோது நம்மழுக்கு கால வீட்டுக்கு கோக வேலைக்கு போவோ சாயங்கால அஞ்சு மணி வீட்டுக்கு வந்துருவோ அதே மெததேடுதா காலையில வண்டி வரு அ ஆமாங்க சார் ரெண்டு பசங்க இருக்காங்க சின்ன பசங்க நீங்க சார்
இப்போதா சார் கலயாணச்சி கொழந்த பையன் ஒருத்த இருக்கா
ஆஹ பரவாயில்ல பரவாயில்ல கோங் சார் எல்லா அப்பிடித்தாங்க ப்ப எனக்கு ஒரு அஞ்சு வயசு ஆவுது ஒருத்தனுக்கு ஒருத்தனு ஏழு வயசு ஆவுது அவ்ளதா ஆ படிக்கறாங்க சின்ன பசங்க தா படிச்சிட்ருக்கானுங்க அப் ஓ சொல்லுங்க நீங்க இந்த பெ பெயிண்ட்னா நீங்க கண்டட்ராக்ட்ஸ் எடுப்பீங்க நீங்க அந்த மாரி
பில்டிங்கு ஸ்கொயர் பீட்ல கம்பெனில பண்ணிட்டுந்தே சார் பர்ஸ் ட் பெங்களூர்ல சோபா லிமிடெட்ல அதுக்கப்புறோ ஒரு அங்கா செட்ட ஆலவலன்ட்டு வந்துட்டோ சார் வந்துட்டு இப்ப தனியா பா அப்பா இந்த பீல்டல இருந்தரு ரு அவுரு ஒரு ஏழு வருஷமா அது ஓ விட்டு இருக்கே ஏ எல்லா தெரியு மிஷினர் பிர்ஸ்லா வாங்கிவச் ச்சிருக்கே நல்லா ஃபுல்லா எல்லா மிஷின்னர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட இந்த ஏர் ஏர் கம்பர்சரு ஏர்ல ஸ்சுவின் மிஷின்ல்லா குடு வாங்கி வச்சிருக்கே எதோ நம்ம சுகுயர் ஃபீட் துல்ல பேசிட்டு அப்பிடியே நம்ம டிசைன் ஒர்க் அதிகமா டிசைன் ஒர்க் பண்ணுவே சார் வெளியல ஸ்ட்டிரிக் சேரி பாலிஸ் திரீடி படம் போடுறது அதெல்லா பண்ணா அ ன்னால நம்மளுக்கு அப்பிடியே வேல ரெகுலரா அது சொல்லுக சார் ஆ பேசுறீங்க அவுங்க நல்லா இருக்காங் வித்து
சரிங்க சார் ஆ ம் ம் ம் ம் அதனால ம் இப்பட்டு இதுல மெட்டிரியல்லாம் அவுங்க வண்டில எடுத்துட்டு போயிருவீங்களா எப்டி ம் உங்களோட
மெட்டிரியல்லாம் ஆட்டோல எடுத்துட்டு வந்து சைட்ல சேத்துருவாங்க சார் நம்ம தேவைப்படுற திங்க்ஸ் டூ வீலர்ல எடுத்துட்டு போயிலாம் முடியாத பெரிய பெரிய கம்பர்சளாம்
ம் இப்ப பெயிண்ட்ஸ்லாம் நீங்களே வாங்கணும அவங்க வாங்கி குடுப்பாங்களாங் சார்
பண்றோம் நம்ம ரெண்டு காண்ட்ரக்ட்டு ரெண்டு விதமா வித்தவுட் மெட்டீரியல் ஒன்னு வித்தின் மெட்டீரியல் ரெண்டு பண்றோ சார்
ம் ம்
பிராண்டு ஐட்டம் தான் யூஸ் பண்ணோ ஒரு சிலரு வித்தவுட் மெட்டீரியல் கேப்பாங்க அவுங்களே வாங்கி தர மாரி நம்மளுக்கு வித் மெட்டீரியல் நமக்கு ப்ராபிட் சரியானா நம்மளுக்கு டேரக்ட்டா கம்பெனி ஹப்பு இருக் கு லிங்க் இருக்கு அங்க நம்மளுக்கு ப்ராஜெக்ட் மெட்டீரியல் எல்லாம் எந்த கம்பனி இந்தாலும் ப்ராஜெக்ட் மெட்டீரியல் வரும் து நம்ப அதுக்கு நம்மளுக்கு பல்க்கு குவான்டிட்டில தருவாங்க கம் ப்ரைஸும் பிரைஸ் ரொம்ப கம்மியா வரும் ஆமா ரீடைல் ஆமா ரீடைல் வர பிரைஸ் ஓட ரொம்ப கம்மியா தருவாங்க நம்மளுக்கு அதுல நல்லா ப்ராபிட் சார் வித் மெட்டீரியல்னா கஸ்டமர் போயி கடையில வாங்கினு வருவாங்க ரீட் டில் ரீட்டைல் பிரைஸ்க்கு இது நம்மோ வாங்கனுன்னா டெலிவரி எல்லாம் ப்ளீஸ் சார்
ம் ம் ம்
எல்லாம் ஒரே பொருள் தான் அது நம்மளுக்கு டேரக்ட்டா ரீட்டைல்
ம் ம் ம் ம் கஸ்டமர் வாங்கானானா ரீட்டைல் ஷாப்புக்கு போனாங்கனா காஸ்ட்லி அதிகம் நீங்க இப்ப வீடுக்கெல்லாம் அடுப்பீங்களா வெறும் பில்டிங்ஸ்க்கு மட்டும் தானா ம் நீங்க வீட்டுக்கு வ வீட் டுக்கலாம் அடிப்பீங்களா வெறும் பெரிய பெரிய
வீடு கம்பெனி எல்லாமே சார் மண்டபம் எல்லாம் ஏ டூ இசட் அப்பாட்மெண்ட்டு சென்னைலலாம் அப்பாட்மெண்ட்லா பண்ணிருக்கேன் சார் பெரிய பெரிய அப்பாட்மெண்ட் பேங்களூர்ல பிரிகேட்டு அதுலலாம்
சேரிங்க சார்
அதா சார் அந்த மாரிதான் நம் போடே போயிட்டு இருக்கு அவுங்க பசங்க செட் ஆவ மாட்டேன்றாங்க வேற எல்லா கொஞ்ச வயிஸ் பசங்க ட்டுருதுனால
அப்டித்தாங்க இருப்பாங்க ஆனா பசங்களுக்கு உங்களுக்கு பா லேபர்ஸ் கெடைக்குறதுதா கஷ்டோ அது பெரிய பாடு இப்பதா
போய்டுது ஒரு சிலரு ரொம்பா அர்ஜென்ட்டு போடுறாங்க இந்திக்காரங்க செட்டாவுல் புதுல்ல சார் அவுனுங்கல்லா வெச்சுனு வேல வாங்குறது ரொம்ப கஷ்டோ சார் அது நூறு எரநூறு ஜாஸ்தியானா கூட நம்மாளுங்கள வெச்சு நீட்டா பண்ணிட்டு போய்டுவாங்க சார்
ம் ம் ம் ம் அவுங்க அந்த அளவுக்கு செட் ஆறதுல்ல ம் ம் ம் சேரி ம் ம் ம் ம் ம்
எப்ப இருக்குறானுங்க எப்ப கெளம்புறாங்கன் தெரியிரதில்ல சார்
ம் ம் ம்
அது ஒரு பிரெச்சன இருக்கு அவுணுங்கிட்ட அவனுங்க போனா டீமுமா கெளம்பிறானுங்க வேற ஒரு எட்டு பேரு இருக்காங்க சார் இப் இப்போ தேவப்பட்டா அப்டியே அரேஞ்ச் பண்ணிப்பா அது நா
இருந்தா கூட்டுவானா கூட்டு வருவானுங்க
ஆ பசங்களே அப்டியே இல்லனா நாங்களே கூட டைமு அப்டியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிப்போ சார் எக்ஸ்ட்ரா டைமு வேல பாப்போ அந்தளவுக்கு நம்ப இப்ப இல்ல ஒன்னு அர்ஜென்ட்டு வேலல்லா வரதில்ல ஆமா சார் இது ஒர்க்குல இருக்
ஓகேங் ஆமாங் சார் முடிஞ்சு டைமு டைம்க பத்து நிம்ஷோ முடுஞ்சுருச்சுன் நெனைக்கிற சேரிங்க சார் கூப்புறங் சார் அப்புறோ கூப்புறங் ஓகேங் சார்
ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ